வணக்கோங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நான் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
கேங்க.
சாப்ட்டிங்ளா?
இன்னு இல்லங்க இனிமேட்தா சாப்பன்னு வீட்ல சமைச்காங்க ஆ ம் பச்ச பயிர் வெச்சி கத்திரிக்கா வெச்ச கொழம்பு வெச்சிர்க்காங்க இனிமேட்தா போய் சாப்புன்னு.
நீங்க சமைக்க மாட்டிங்ளா?
எனுக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாதுங்க அம்மா இருக்காங்க அண்ணி இருக்காங்க அதுனால அவுங்க ரெண்டு பேரு சமைப் பாங்க நா வந்து சாப்டுவே அவ்ளதா என்னோட வேலைகள்.
பரவால்ல பரவால்லங்க குடுத்து வெச்சவுங்கங்க.
கொஞ்சோ லைட்டா அதுவே சமச்சாங்க அப்டினா எனக்கு இது சரியில்ல அது சரியில்ல அப்டின் சொல் ட்டு அப்ப அப்ப சொல்லுவே அப்டியே இப்பொழுதிக்கி இன்னோ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்றோ கண்டிப்பா நானு இதே கஷ்டப்படணு அது வரை க்கு ஜாலியா என்ஜாய் பண்லாமே அப்டின்
அவ்ளதா.
நீங்க என்ன சமச்சீங்க?
நா இன்னைக்கி கத்திரிக்கா அந்த கடஞ்சது அப்றோ வந்து இது ஆ வாழம் பூ இருக்குலப்பா
ஆ ஆ வாழப்பூ
ஆ வாழப்பூ பொரியலு ரஸ்சோ அப்றோ காலையில டிஃபனு சாதோ
சேரி சேரி பரவால்ல ஒரு விருந்தாவே எல்லாமே சமச்சிட்டு இருக்கீங்க போலவே
எப்வுமே இப்டிதாப்பா டெய்லியு
அப்பிடியா
ஆ தெனமு ஒரு பொரியலு சாப்பாடு இப்போ தம்பி வேற ஸ்கூல் சேத்திட்டனா அவுனுக்கு இன்னக்கி எதுவு ரெடி பண்ணல அதனால நா என்ன பண்ணுன்னா ஒரு ஃபிராடுதனோ பண்ண அவுரு கேட்டா தெரியு திட்டுவாருன்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்குல சாப் பாடு ஊத் எண்ணெ இருக்குல எண்ணெ ஊத்தி கொஞ்சோ கடுவு பு கடுகு போட்டு கருவப்புல போட்டு ஒரு வரமிளகா போட்டு அதுல கொஞ்சோ சின்ன வெங்காயோ கட் பண்ணி போட்டு அந்த கத்திரிக்கா கடஞ்சது இரு க்குல அத எடுத்து அதுல போட்டுட்டு நல்ல எண்ணெ எண்ணெ திரிஞ்சி வரும்ல சாப்பாடு எடுத்து கொட்டனு அதுக்கு ஒரு கொஞ்சோடு எண்ணெ லைட்டா ஊத்துன்னா இன்னு சாப்பாடு கெலர்ன சாப் பாடு மாரியே மாறிறு ஆ அந்த மாரி பண்ணி வுட்டுட்ட என்ன இன்னக்கி நல்லா இருக்குதே சாப்பாடு என்ன செஞ்ச அப்டின்னு கேட்டாப்டி அத சாப்ட்டு ஏங்க அந்த கொழம்பதாங்க ஆல்டர் பண்ணியிருக்க அப்டின்னு சொன்ன
சேரி சேரி
ஆ அவ்ளதா
ஆமா நம்ம எப்வுமே அவசரத்துல சமைக்கு போது அப்டின்னாதா அது வந்து ருசியா வருன்னு சொல்லுவாங்க பாத்து பாத்து சமைச்சா அதுல கண்டிப்பா எதனா ஒரு கொற இருக்கு ஒன்னு உப்பு கம்மியா இருக்கு அதிகமாயிடு இல்லனா காரோ கம்மியா இருக்கு அதுனால வந்து நம்ம அவசர அவசரமா சமச் சோ அப்டின்னா அது ஒரு தனி ருசி தாங்க எங்க அம்மாவு அப்டிதா சமைப்பாங்க
ஆ ஆ
நீங்க என்ன பண்ணிட் இருக்கீங்க
வீட்ல இருந்து தா பா வேல பாக்குற ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது அதனால என்ன பண்றதுன் யோசிட்டு இருக்க
அப்டியா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க
முயற்சி எடுக்காத நானு தெனந்தெனு போய் பாத்துட்டு தா இருக்க ஒண்ணுமே அமைய மாட்டிகுது
ஏங்க எதனால
எதுனாலன எல்லா ஏமாத்திர்றாங்க ஃபிராடுத்தனோ பண்ணிர்றாங்க இன்னு பணம் கட்டி ஒரு மாசம் ஓக்கே பண்றாங்க அதுக்கப்றோ ரிஜெக்ட் பண்ணிர்றாங்க அப்டின்னு சொல்லிதா வருது
செரி செரி நீங்க வந்து எங்கேயுமே வந்து பணம் குடுக்கறதுக்கு முன்னாடி பத்து பேர் கிட்ட விசாரிங்க அவ்ளோ சீக்கிரம் வந்து பணம் வந்து குடு
இல்ல நா குடுக்க மாட்ட சொல்ற அந்த மாரிதா ஒர்க்க் கெடைக்குதுன் சொல்ற
ஆமா ஆமா கரெக்ட்டு தா இப்பல்லா அப்டிதாங்க இருக்கு பணோ இருந்தாதா வேல கெடக்கும்ன்ற மாரிதா இருக்கு குடுத்துட்டு நம்பளு வந்து பத்து தடவ அவங்க பின்னாடி அலயற மாரி இருக்கு இப்ப பணக்காரங்க கொஞ்சோ செட்டில்டா இருக்கவங்க அப்படின்னா அது கண்டிப்பா கெடச்சிருது ஒரு சிலருக்கு அது கெடைக்கமாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க
அதா என்ன பண்றதுன்னே தெர்ல நானு முயற்சி எடுத்துட்டே தா இருக்கே இந்தா ஒண்ணுமே அமைய மாட்டேங்கிதுப்பா
ரெசியூம் குடுங்க கொஞ்சோ எல்லார்கிட்டயு கேட்டு பாருங்க
எல்லாத் திட்டியுமே நானு குடுக்குறேப்பா ச் ஒண்ணு ஏ குடுக்குறாங்க அப்புறோ அடுத்த நிமிஷம் ஏமாத்திறாங்க அந்த மாரிதா கெடைக்குது எதா ஏதோ ஒன்னு பண்ணிட்டேதா இருக்கே நானு விடா முயற்சியா எடுக்குறே ஆனா சக்சஸே ஆக மாட்டேக்குது
ஒங்களுக்கு வந்து துணி தையல் அதெல்லா தெக்க தெரியுமா துணியலா
ஆ மிஷின் வச்சிருக்கே
ஆன்
அது பாப்பா இருக்குறனால கையில போய் குத்திக்கு ரொம்ப அது நம்ம சொல்ற புரிய வக்கிற வயசு கெடயாதுல்ல
சேரி சேரி ஏன்னா இப்பல்லா வந்து தையல்லா வந்து மெஷின்ல்லா நம்ம கத்துக்கிட்டோ அப்டின்னா பெண்கள் வந்து முன்னேறதுக்கு வந்து நல்லாவே ஒரு வளர்ச்சி இருக்கு அதே மாரி ஆரில்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா ஒருடாட் பிளவுஸ்ஸ நம்ம ஸ்டிச் பண்ணோ அப்டினாலே சாதாரண சும்மாவே இப்பல்லா வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கறாங்க ஒங்களுக்கு அது கண்டிப்பா உபயோகமா இருக்கு அதனால நா சொல்றே
புரியுது புரியிது நீங்க சொல்றது கரெக்ட் தா ஆனா இது போயி இது வந்து நா பவர் மிஷினா இருந்தா கூட பரவால்ல ஆர்டினரி மிஷின் நார்மல் மிஷின் பெடல் மிஷின் இருக்குலப்பா
ஆம்மா
அதுனால தா
கரெக்ட் தா நா ஏ நானுமே சிருக்கே பெடலிங் மிஷின் தா வச்சிருக்கே என்னோட துணி வந்து தையிலடிக்கணு ஓர அடிக்கணு அந்த மாரினா ஓர அடிக் வச்சுப்பே அம்மாக்கு பிளவுஸு வந்து ஓர அடிக்கணு புடவ ஓர அடிக்கணு அந்த மாதிரிலாம் கண்டிப்பா நா செஞ்சு கொடுத் துருவே ஏன்னா வெளிய எடுத்துட்டு போய் நம்ம அதுக்கு வீண் செலவு பண்றதுக்கு நம்ப கத்துக்கிட்டோ அப்டின்னா நம்மளே அது தச்சுக்கிறதுக்கு வந்து உபயோகமா இருக்குல்ல நானு கத்துக்கிட்டே ஒரு சில விஷயல்லா என்னால முடியு கொஞ்சோ கொஞ்சோ அப்படின்ற மாதிரி நா கண்டிப்பா கத்துக்
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா இன்ஜினியரிங் படிச்சிருக்கே ஆனா எங்க வீட்ல வந்து என்னன்னா கொஞ்சோ லாங்கா வெளிய அனுப்பல ஆ சென்னைக்கு அனுப்பல பேங்களூருக்கு அனுப்பல போயிட்டு கொஞ்ச நாள் தா வேல
இன்ஜினியரிங்னா என்னங்கப்பா சிவிலா மெக்கானிக் சிவிலா
ஆ இ சி இ படிச்சே எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அது சேரி சேரி எனக்கு அங்க சாப்பாடுல்லா வந்து ஒத்துக்க மாட்டேங்குது எனக்கு அதனால வந்து சென்னை கே என்ன அனுப்ப மாட்டேங்கறாங்க அதுனால என்னால போக முடியல வீட்க் வீட்லே இருந்து என்னால என்ன பண்ண முடியு நம்ம செலவுக்கு நம்ம என்ன வச்சுக்கலான்றதுக்காக அப்பப்ப எதனா ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் ட்டா தனியா இருந்தோ அப்டின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணி எல்லாமே பண்ணலா கொழந்த வச்சுக்கிட்டா நம்ம கொழந்தைகளு பாத்துக்ணு வேலயையு செய்யணு அப்டின்னா
நானு தெச்சு கொடுப்பே பாப்பா பக்கத்துல யாராவ்து வந்தாங்கன் வச்சுக்கோ வில்லிங் இருந்தாங்ன்னா இல்ல என்னுடைய ட்ரெஸ்ஸே ஆல்ட்ரு பண்ணுவோனா பண்ணிக்குவே நானே பண்ணிக்குவே மிஷின் வேற ரிப்பேரா இருக்கா அது ஒருகன் ரீசனு இது இந்த பசங்க பஸ்டு பைய ஒண்ணு தெரிவிச்சுக்கல இது பாப்பாவு ரொம்ப சேட்ட பண்னுது தம்பியு ரொம்ப சேட்ட பண்றா ரெண்டு பேத்த அது புரிய வைக்கிற வெ வயசுஇருந்து கூட நம்ம புரிய வசிச்சரலா இருக்கிங்ளா
கண்டிப்பா
அதுனால தா யோசிக்கிறதா இருக்குதுப்பா
கண்டிப்பா ரெண்டு பேர் ஒருத்தரா இருந்தா சமாளிச்சல்லா கொழந்தைங்கள ரெண்டு பேரு இருந்தா ரெண்டு பேருமே சேட்ட பண்ணுவாங்கதா அத சமாளிச்சு ஒரு தாய் வந்து எல்லாமே பண்றதுன்றது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷ்யோ தா அ கொஞ்சோ ஒரு நாள் போகட்டு அப்புறமா வேணா நீங்க கண்டிப்பா வந்து ஆரி எல்லா கத்துக்கோங்க கத்துக்கிட்டு நெறைய பிளவுஸ் எல்லா போடுங்க கண்டிப்பா வந்து நல்ல ஒரு
நா வந்து வர்க் இது இதுதாப்பா புடிச்சே ஃபேஷன் டெக்னாலஜி தா முடிச்சிருக்கே இதுக்கு ரிலேட்டடானதா படிச்சிருக்கே ஆனா
ஆ
ஆரி ஒர்க்கு இந்த ஸ்டெயின் சிச்சு அந்த இதெல்லா கொஞ்ச கொஞ்ச வர்க்கு தெரியு இபி எங்க போய் எது கெடுத்தாலு ஊசிதா
ஆமா
நீடில் இல்லாம எந்த வேலயு கிடயாது
ப்பா
அதுனாலதா செரி இது வச்சுட்டு நம் நம்ம எங்கு கீழ தெரியாம வச்சுக்கிட்டு நம்ம வேற வேலைய பாத்தம்னா ஊசி வேறயா அதுவ் கொஞ்சோ பாக்ணு நம்ம லைஃப் தாண்டி கொழந்தைய பாக்க முடியாம பேயிருமுன் தா
கண்டிப்பா நமக்கு வந்து நம்ம லைஃபு இம்பார்டண்ட் தா கொழந்தைங்களு முக்கியோ தா நமக் க்கு ரெண்டு பேரு பாத்துக்கறதுன்றது கொஞ்சோ கஷ்டமானதுதா ஆ கொஞ்ச கொழந்தைய பாருங்க அப்புறமா கண்டிப்பா நம்மளு ஒரு வேலைக் கி போயிட்டு நம்மளோட முன்னேற்றத்த பண்ணிக்கலா நீங்க போட்டு எங்யாச்சு கொஞ்சோ கேட்டு பாக்லாமே
என்னப்பா
ஒட்டிக்
ஏ இங்கப்பா இங்க இங்க இந்த இந்த ஊர்லா அப்டிய எல்லா கிடயாதுப்பா நீ ஒரு சும்மா இது ஏதோ
செரி சேரி ஒரு சில இப்ப எல்லா வந்து நெறைய சிட்டி டவுனாமே இருந்தாலுமே பொட்டிக் க்குனு ஒன்னு வந்து ஓபன் பண்றாங்க அங்கல்லா வந்து நம்ம வந்து அந்த ஆரி ஒர்க் எல்லா பண்ற மாரி வந்து வேலயெல்லா குடுக்குறாங்க அதுனால தா உங்க கிட்ட கேட்ட சப்போஸ் உங்களாலா முடிஞ்ஜா வேனா போயிட்டு வாங்க அப் ஆனா கைகொழந்தைய வச்சுட்டு போறது கஷ்டம்தா கொஞ்ச நாள் பா இல்லங்க அப்புறமா கண்டிப்பா வந்து பாப்பாவெல்லா ஸ்கூலுக்கு அனுபிச்சதுக் அப்புறம் கண்டிப்பா உங்ளுக்கு புடிச்ச வேலய நீங்க செய்யலா
இவ்ருமே அதா சொல்றாரு முடி கொஞ்ச நாள் பாரு போய் பஸ்ட் வேலய வந்து நானு டைப் வேல பாத்துட்திருந்தம்பா அது வந்து மறுபடி போய் மனுகுடு அந்த வேலய திருப்பி வாங்கற மாரி பண்ணிகலா அப்டின் சொல்லிட்டுருக்காபடி
கே கண்டிபா முயற்சி பண்ணுங்க
ம் அதுதா பண்ணிட்ருக்கலா பாக்கலா இது இதுனாது ஒன்னுனாது அமையட்டும் அப்டின்னு நெனச்சிட்டு தா
உங்களுக் தா தெரிஞ்சவங்க இன்னுமு வேல செய்றாங்க அப்டின்னா அவங்ககிட்ட உதவி கேட்டு பாருங்க என்ன பண்ணனு என்ன புரொசீஜ பண்ணனு அப்டின் கேட்டீங்கனா கண்டிப்பா உங்ளுக்
அய்யோ நீங்க வேற அங்கெல்லா வந்து செல்ஃபிஸ்ஷதாப்பா இருக்காங்க நாம மட்டு பொலச்சா போதுங் ம்
பேரு இருப்பாங்க தா ஒரு சிலரு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க அவுங்க யார் கிட்டயாது கொஞ்ச கேட்டு முயற்சி பண்ணி பாருங்க
ம் செரிபா நானும் அவுங்கிட்ட கேட்ட எல்லா அவங்க மட்டு பொலச்சாப் போதும் அப்டின் நெனைக்கற வங்லட்ட போய் நம்ம இனா சொ
அங்கங்க இப்ப இருக்கக் காலகட்டத்துல ஒரு சிலர்ல்லா இருக்காங்க அந்த மாரி ஒரு சிலர் நல்லவங்ளு இருக்காங்க நீங்க வந்து ஒரு அ டைம் எடுத்து அப்டின்னா கண்டிப்பா வந்து அந்த எடத்துல போய்ட்டு இந்த மாரி எதனா இருக்கா அப்டின் சொல்லிடு ஒரு சிலர்கிட்ட கேட்டு பாருங்க கண்டிபா உதவி செய்துக்கு யாராச்சு ஒத்தராச்சு இருப்பாங்க முயச்சி பண்ணி பாருங்க கண்டிப் பா பாப்பா ஸ்கூல்லந்து வந்துட்டாங்ளா
இல்லப்பா அவங்கள வந்து நால் மணிக்கு தா உடுவாங்க நால நால்ட்ர ஆயிரும்ப்பா தம்பி வர்றதுக்கு
அப்படியா அப்ப அது வரைக்கு வந்து நீங்க கொஞ்ச ரெஸ்ட் எடுக்குற மரிதா இருக்கும் போல
எங்கப்பா என் பாப்பா அலுதுகிட்டே இருக்குது நம்ம ஏதோ ஒரு வேல செய் செய்யவு முடில கல்யாணம் பண்ணா எல்லாவோட இதுவு நம்ம மேல வந்துருது
கண்டிப்பாங்க ஆனா சொல்றாங்க கண்டிபா கொழந்தைய வச்சிட்டு எதுவுமே பண்ண முடியல சமைக்க கூட முடில பசிச்சா சாப்பட கூட முடில அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு இப்பல்லா வந்து கொழந்தைங்க ரொம்ப சேட்ட பண்றாங்கன்னு ஆனா நீங்க சொல்லும் போதுதா அந்த கஷ்ட என்னன்றது எனக்குமே நல்லாவே தெரியுது இங்க கூட பக்கத்துல ஒரு கொழந்த வச்சிருப்பாங்க அவங்க வந்து இப்ப வந்து ரெண்டு வய்ஸ் ஆயிடிச்சின் நனைக்கற கொழந்தைகி அவங்க அன்மா வந்து வேலைக்கி போயிட்டாங்க பாட்டி கிட்ட விட்டுட் போயிட்டாங்க பாட்டி அவங்க பாட்டி கொஞ்ஜோ வந்து வேலையே செய்ய முடில இவ்ள வச்சிகிட்டு எதுவுமே பண்ண முடில அப்டின் சொல்டு ரொம்ப பொளம்புறாங்க அதெல்லா கேட்கும் போதுதா உங்களோட அருமையே எனக்கு தெரியுது நீங்களு வந்து கஷ்டபற்றீங்க அப்டீன்டு
நம்ம எது செய்ய வேணாங்கிறமோ அத்தா செய்யுது மா நம்ளு இப்டித்தான இருந்திருப்போ அப்டின்லா ஒரு எண்னோ தோணுது
கண்டிப்பா ஆனா நம்ப வந்து ரொம்பலா சேட்ட பண்ணிருக்க மாட்டங்க ஆனா இப் இப்பருக்க கொழந்தைங்ளா இல்ல சம சேட்டைங்களா இருக்காங்க
அளவுக் அதிகமான சேட்ட ரெண்டுக்குமே ரெண்டு சுளிப்பா அது இல்லாத
அப்டியா செரி பாத்துகலா விடுங்க நம்ம கொழந்தைங்க தான பாத்துகலா கண்டிப்பா
பாத்துக்கறதெல்லா பாத்துகலா கொஞ்ச அ வெளையாண்ட்ற நேரத்துல வெளையாண்டுட்டு சாப்புட்ற நேரத்துல பசி இப்ப சாப்பாடுமே நா ஊட்றேன்ல அந்த வேலயு கூட கெடையாது எனக்கு அதுவா தட்ல போட்டு வச்சா சாப்டுக்குதுங்க
செரி செரி
ம் நன்றிப்பா உங்ளோட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்தது திருப்பி இன்னோரு கால்ல வர்லா
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி
நன்றிப்பா